அக்கா
சொல்லுங்க எப்டி
கேக்குதாங்க்கா நல்லா இருக்கேன்கா நீங்க எப்டிருக்கீங்க ஓகே ஓகேங்கா வீட்டுல எல்லாரும் எப்டி இருக்காங்க
அங்க எப்டிருக்
ஆல் பைன்க்கா
ஓகே சேரி சொல்லுங்க குட்டிசா குட்டி இப்பதா தூங்கி ஒன்னு எந்திரிக்குது
இன்னொரு குட்டிப்பு டிவி பாத்துட்டு இருக்காங்க
ஓகே ஓகே அவங்களுக்கு ஹெல்த் எப்டி இருக்குங்கா
பா பரவாயில்லை இப்ப கொஞ்சம் இப்பதா டானிக் குடுத்தே
ம்
கொஞ்ச பரவால்ல
ஓகேங்கா
ஓகே அப்றம் எப்டி ஒங்களுக்கு பிசிய போதா இல்ல
அதுலாம் பயங்கர பிஸியா போதுங்கா
ஆ புதுசா என்ன ஸ்டாட் பண்ண போறீங்க
அக்கா புதுசா என்ன ஸ்டிச்சிங்க்க பண்ணிட்ருக்கே
ஓகே
ச்சு வந்து பிளவுஸ்சு ஸ்டிட்ச் பண்ண கத்துக்கலா அப்டின்ட்டு ஆமாங்கா டாப்ஸ் அந்த மார் தான் நானே பண்ணிட்டுருந்தேன் எனக்கு பாப்புக்குலா
ஆ செரி செரி
செரி எல்லாரும் வந்து பிளவ்சு கேக்குறாங்க
ம் ம்
சரி நானு இவ்ளோ நாள்ளு அவ்ளோ எல்லா ப்ளவுஸ்லா போ யூஸ் பண்ல இப்பதா வந்து பங்க்ஷனுக்கு வந்து கொஞ்ச சாரீ கட்டலாம் அப்டிங்கற வேர ஐடியாலா இருக்கே
ஓகே ஓகே
அதனால சரி ப்ளவுஸ் நாமளே ஸ்டிச் பண்ண கத்துக்கலாம் அப்டின்டு கிளாஸ் போறேங்கா நீங்ளு கத்துக்கோங்களே
கத்துக்கனு ஆனா நமக்கு கொஞ்சோ டைம்மு கொஞ்சோ குட்டி வச்சிருக்றனால கரெட்டா வர மாட்டேக்கிது இங்க ஏதாவது ஒண்ணு அய்ய பண்ற அவுங்க கொஞ்சோ இன்னு கொஞ்சோ ஒரு ஒன் இயர் போயிடுச்சு அவுங்க ஸ்கூல் போயிட்டாங்னா நம்ம கொஞ்சோ ஃப்ரீயாயிடு
ஆமா ஆமாங்கா
புர்னா அப்போ அந்த ஸ்கூல் டைமிங் நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்லா
ம் ம்
அப்போ ஏதாவது ஒன் நா பண்ணிக்லா இப்போ கொஞ்சோ கஷ்டோதா டெய்லி ஒரு ரெகுலரா பண்றதுங்கிறது கொஞ்சோ கஷ்டோ தா ஒரு நாள் கோ ஒரு நாள் இருக்க இல்லல்ல அதனால கொஞ்சோ கஷ்டோ தா
ஓகே ஓகேங் கா நானுமே வந்து ஃபஸ் ட்டு கத்துக்கிட்டேங்க்கா அப்றோ வந்து மேரேஜ்க் அப்றோ ஃபுல்லா அது அப்டே டச் விட்டு போயிருச்சு மறுடியு வந் து கிட்டத் தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ்கு மேல ஃபுல் கேப்பு மறுடியு இங்க வ இந்த மறுடியு ஒரு கிளாஸ் போனே இங்க சேலம்ல
ஓ செரி செரி
லோக்கல்ல போன
சேர் சேர் சேரி
அதனால வந்து அ அதுக்கப்றோ க்ளாஸ் போய் மறுடியு அதத கன்டினியூ பண்ணிட்ருக்கே நெக்ஸ்ட்டு வந்து மறுடியு ப்ளவுஸ் கிளாஸ் போலா அப்டின்ட்டு இப்போ மறுடியு ப்ளவுஸ் க்ளாஸு ஜாயின் பண்ணிருக்கே
ஓகே ஓகே பரவால்ல நானு கல்யாண்த்துக்கு முன்னாடி சுடிதார் அது ஸ்டிச் பண்ண க்ளாஸ்
ம்
போயி அ கொஞ்ச கத்துக்ட்டு அதுக்கப்றோ அங்கேயே நம்ம கொஞ்ச ரெண்டு மூணு ஸ்டிச் பண்ணி எல்லா பண்ணு ஆனா அத தச்சு ரெகுலரா இருக்கனு
ஆமா ஆமாங் கா
நம்ம டச் விட்டுட்டோனா டோட்டலா எல்லாமே
எல் எல்லாமே டவுன் ஆயிடு அந்த எல்லாமே இப்பல்லா பயங்கரமா அப்க்ரேட்ல இருக் காங்ளா
ஆமா
வந்து நாம்பளு அப்டேட் ஆய்கிட்டேருக்கற மார்ருக்கு
ஆமாமாமா அதால ஆனா சுடிதாரோட ப்ளவுஸ் கொஞ்சோ ம்ச் நுணுக்கமா பண்ணணு நெனைக்
ஆமாங் அக்கா இப்போ பெரியவுங்க அப்டிங்கறப்ப டிசைன் எ இல்லனா அது ஓரளவுக்கு ஓகேவா தா இருக்கு இப்போ நம்பள மாரி இருக்கறவுங்க அந்த மாரி இதுல போட்றவுங்க டிசைன்ஸ் வேணு அப்டிங்றப்போ வந்து கொஞ்சோ இப்ப வந்து பய ங்கரமா டிசைன்ஸ் நெறையருக்கு அந்த டிசைன்ஸ் பாத்து தா வந்து நா சாரியே கட்டணுங்ற ஒரு ஆசையே இப்ப எனக்கு வந்துச் சு அதெல்லா கத்துக்குணு அப்டின்ட்டு
ம் ம்
செரி நாம்ளே ட்ரை பண்லா
செர் பரவால்ல கத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷிய தா நமக்கு எந்த ஏதோ ஒரு நம்ம செல்ஃபா நமக்கு ஏதோன் தெரிஞ்சிருக்கறது
ஆமாங் கா ஒவ்வொன்னுக்கு போய் இது வீட்லயேந்துட்டு நம்ம ஒர்க் கு நாம்ளே பாத்துக்லா இதுக்காக தனியா நம் வந்து இவுங்க அவுங்ககிட்ட சொல்லி எனக்கு இந்த ஃபிட் டிங் வர்ல அப்டினு எது சொல்ல முடியாது நம்மளே இது பண்ணிக்கலான்ட்டு
பரவால்ல பரவால்ல இப்ப எங்க கிளாஸ் ஜயமாம் ஜாயின் பண்ண போறீங்க
க்கா மண்டேல இருந்து கிளாஸு
ஓகே ஓகே ஓகே
ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே லீவு அப்புறம் டூ மந்த் கிளாஸுங்க்கா
ஆனா டெய்லியும் டூ அவர்ஸ் தானா உங்களுக்கு டூ ஹார்ஸ் சீக்கிரம்
பயங்கர ஸ்பீடா போயிடு அதனாலதான் வந்து நம்ம அதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோதான் கத்துக்க முடியு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ட்டோம்னா ஆமா மணி வேஸ்ட்டு
ஏன்னா ரெண்டு மணிேரங்கிறது நம்ம வந்து போய் செட்ல ஆகி நம்ம இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணி சரியா இருக்கும் நம்ம சீக்கிர சீக்கரம் நம்ம லேர்ன் பண்றதுலதா இருக்கு
ஆமாங்க்கா
ஓகே ஓகே ஓகே
சரி பண்ணோ கொஞ்சம் டூ மந்த்ஸ்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணலா அப்படின்னு வந்துடுது இவ்வருங்களும் வீட்டல நீ கத் கத்துக்கோ கத்துக்கோன்டே இருந்தாரு
ம் ம்
சரிப்போ
ஒர்கு ஒர்கு ஆரி ஒர்க் அந்த மாரி எல்லா ஒர்க்குமே சொல்லி தராங்களா இல்ல
ஆ அதுவுமே அங்க சொல்லி தராங்க ஆஹ்ஹா ஆரி ஒர்க்க சொல்லி தராங்க பிளவுஸ்ஸு ஆ சுடி இது எல்லாமே அங்க அந்த கிளாஸ்ல சொல்லி தராங்க
இல்ல நான் கேக்குறது இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறது வந்து அந்த டூ மந்த்ஸ்ல வந்து
வெறும் பிளவுஸ் மட்டும் தான்
நார்மல் பிளவுஸ்
ந என் நான் வந்து பிளவுஸ் பேட்டர்ன் ஒர்க்ல அந்த மாதிரிதான் எக்ஸ்ட்ரா அந்த ஆரி ஒர்க்கு அதெல்லா கிடையாது அது வந்து தனி கிளாஸு இப்ப பிளவுஸ் கிளாஸ் மட்டும் தான் ஆமாகா அதுல டிசைன்ஸ் என்னன்ன ங்கிறது தா
ஓஹோ செரி செரி ஓ நார்மல் அந்த கட்டிங்ல நா பண்ற டிசைன்ஸ் வச்சு மட்டும்தா
ஆமங்கா
ஓகே ஓகே ஓகே சரி பரவால்ல உங்களுக்கு கம்பெனிக்கு
கம்பெனிக்கு எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருக்காங்க இங்க அவங்களு வரேன்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்க ரெண்டே ரெண்டு பேரும் போயிட்டு வரலான்ட்டு்கா
சேரி பரவால்ல பரவால்ல ஏன்னா நம்ம வீட்ல மிஷின் வச்சிருக்கோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி எல்லா இது பண்ணிட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு
ஆமாங்கா
நம்ம கிளாத் மட்டும் நம்ம இது பண்ணா போதும் மத்தபடி நமக்கு செல்போ நம்ம டிசைன் வச்சு நமக்கு தச்சுக்கலா வேணுங்க மாரி நம்ம மத்தவங்ககிட்ட சொல்லி நம்மளோட இது வர
ஆ அவுங்க நாம ஒரு டிசைன் சொன்னோன்னு பாத்தீங்கன்னா அவுங்க ஒரு டிசைன் தச்சு குடுப்பாங்க அது வந்து அதெல்லா நமக்கு சூட்டாகாது அதனால நம்மளோட இதுக்கு நாமளே டிசைன் பண்ணிக்கலா
ஆமாமா கண்டிப்பா
ஆ பாக்கலாங்கா
ஆ ஓகே அப்புறம் என்ன பண்றாங்க த குட்டி இதோ குட்டிப் பாப்பா இதெல்லா ஸ்டிச் பண்ணுவீங்கல்ல
ஆன்க்கா அது எல்லாமே அவுங்களுக்கு குட்டிக்குதான் ஃபஸ்ட்டு வந்து தக்க ஆரம்பிச்சதே ஆமாக்கா அவுங்கதான் அந்தனது இந்த செல்ல எல்லா பாத்துட்டு அந்த பார்பி ட்ரெஸ் மாரி எனக்கு புஃப்ன்னு வேணு பெருசா ப்ஃராக் வேணுனு கேட்டாங்க அதுதான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணே பெருசா வேணும்ன்னு கேட்டாங்கன்னு ஒரு ரெண்டு தடவ போட்டாங்க இப்ப அது எனக்கு பெருசா இருக்குது எனக்கு வேண்டான்ட்டாங்க ஆமான்க்கா அது கேக்ற மாடல்ல எல்லா தச்சுக் கொடுத்து கொடுத்துட்டே அதனால இப்ப கொஞ்ச அமைதியாயிட்டாங்க
சேரி சேரி சரி சரி
அதுக்கு முன்னாடி வரைக்கு வேணும் வேணும்ன்ற அப்டி பண்ணிட்டே இருப்பாங்க நீ உனக்கு மட்டும் தச்சுக்கற எனக்கு தக்க மாட்டேக்கிறன இப்ப அவங்க கேட்டது ஃபுல்ல முடிச்சிட்டே
அவுங்களுக்கு நெக்ஸ்ட் கேக்கறதுக்கு எதுவும் இல்லங் கிறதுனால அவுங்க அமைதி ஆயிட்டாங்க ஓ ஓகே ஓகே ஓகே
அப்யும் கேட்பாங்க நீ எனக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிற உனக்கு பண்றேன்னா அப்பப்ப எப்ப என்னைக்காவது கேட்பாங்க
அத அத அதான் ஆ ஆ நம்ம எங்க போய் இப்பல்லா இப்ப யோசிச்சோம்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்றது நம்ம எவ்ளோ காஸ்ட்லியான சாரீ எடுத்தாலு அந்த பிளவுஸ் கரெக்டா வரலனா நமக்கு அது இதே இல்லல்ல இப்போ இது பண்றதுல்ல சில பேர் போட்டுருக்கத பாத்தா பயங்கர ஃபிட்டிங்கா சூப்பரா இருக்கு எங்கயுமே கொஞ்ச கூட தூக்காம நீட்டா போட்ருப்பாங்க அவங்கள நிக்க வச்சு அப்டியே அளவு எடுத்து தைச்சாங்களான்னு அந்த மாரிலா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு தான் அப்படி வாய்க்கலையோ அப்டிங்கிற மாரி
ஓ ஒ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ஸ் டைலர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மாரி தப்பாங்க லேடி டெய்லர்ஸ விடு ஆமா நீங்க லேடி டெய்லர விட ஜென்ஸ் டெய்லர்ட்ட கொடுத்தீங்கன்னா அவுங்களோட தசு பிட்டிங் வந்து பக்காவா வரும்
அதா அதா அதா அதான்
ஸ் அ விட ஜெண்ட்ஸ் டைலர்ஸ் கிட்ட வந்து எதோ சம்திங் இருக்கு அவுங்க தக்கிறது வந்து பிட் ஃபிட்டிங்கா நல்லாருக்கு மேக்சிமம் இல்லங்க ஜென்ஸ் டைலரு க்காங்க இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு சில பொட்டிக்ல எல்லா போய் குடுத்தீங்கன்னா டெய்லர்ஸ் வந்து ஜென்ஸ் தான் இருக் ப்பாங்க மெஷர்மெண்ட் எடுக்றது லேடிஸ் எடுப்பாங்க ஆனா ஸ்டிச்சிங் பண்றது பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான் எடுப்பாங்க நீங்க இப்ப தெரிஞ்சவங்ககிட்ட குடுக்குறீங்க அந்த மாரி எல்லா மட்டும்தான் லேடிஸ் சரி பொட்டிக்கு ஒரு லெவல்ல நீங்க ஓரளவுக்கு போயிட்டீங்கன்னாவே மேக்சிமம் பாத்தீங்கன்னா அங்க ஜென்ஸ் தான் இருப்பாங்க அது நார்த் இண்டியன்ஸ் தான் அந்த மாதிரி நெறய இருப்பாங்க ஆரி ஒர்க் போடுறது அதெல்லா வந்து அவுங்களாம் தான் பண்ணுவாங்க
அதான் அதான் அதான் பரவால்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜாப் ஒண்ணு கத்துக்றீங்க
அக்கா ஆமா அத நான் ஆரி ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன்கா ஆ கொஞ்சம் பொடனி வலி வந்துச்சு ஆமாங்கா அதனால வீட்ல வந்து எல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க நோன்ட்டாங்க சரின்ட்டு அத அப்டியே விட்டாச்சு இப்ப ஆரி ஒர்க்லயுமே எனக்கு இப்ப வந்து பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல
ஓகே ஓகே
ஏதாவது எம்ப்ராய்டரி அந்த ப்ரூச் ஒர்க் எல்லா சொல்றாங்க அதெல்லா நாமளே வந்து என்னோட பிளவுஸ்ல வந்து நானே ஸ்டிச் பண்ணி நானே ட்ரரைல் பண்லா அப்படிங்கற ஒரு தாட்ல இருக்கே ஆமா ஆமாங்கா நம்மளோட கிரியேட்டிவ் அதுல போட்டு அப்புறம் பாத்துக்கலான்ட்டு்கா
செரி செரி சேரிங்க சரி பாருங்க நீங்களும் ஓகே அப்புறம் நான் பண்றேங்க
ஆ ஓகேங்க்கா நீங்கள பாருங்க நீங்களு ஸ்டிச் பண்ண கத்துக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்கா ஓ கே ஓகே பாய் ம்